கிடிக்
கனெக்ட் ஆயிட்டு பாத்தியா
அடுத்து வேற யாருக்காது அடிச்சி பாக்கனூ வருதான்ட்டு
இப்பொழு ஒரு அர மணி நேரோ ஒரு மணி நேரோ கழிச்சி உட்டுட்டு அடிச்சனா கண்டிப்பா கழட்ரு சே இது அழகா எப்பமோ அடிச்சுக்கலனா கௌதோ எப்பயு அ பேச மாட்டாம்போல இவனுக் கடிச்சி வேஸ்ட்டு இவ ஒண்ணு எல்லாருட்டயு கேக்க கவுதோ கண்டுக்கிடவே இல்லல அப்டிப்டின்னானுவே இல்ல இவ அசல்ட்டா இருப்பானோ நீதா அது போ யாரு
ஏல் நானே ரெண்டு கலர்ல தான்ல கெடக்கு பாத்தியா டிக்கென ஒன்னுமே போடல்லல்ல அவா
உம்
நீதா‌ அனுப்பிவுட்ருக்கா
உம்
இன்னைக்குள்ளதா அது ஒரு டிக் கூட இல்ல எனக்கு
எலினா எங்க போறா
அவ ஏம்போறா எனக்கு ரெண்டு தெரு தள்ளி
பக்கொ தானா போய் பாத்தியா பாக்கலையா
இல்ல நா நா பாக்கல நெல்சன் எனக்கு ஒரு தெரு தள்ளி என்னத்த கூட்டி மதன் னா என்னத்தையோ பேசி போவா நம்மளுக்கு ஒப்பேராது
ஆமாணா கூட ஒரு ஒருத்தர் ரெண்டுனா செரி எப்டியு பேசலா தனியானா என்னமோ ம் என்னமோ இவள சைட் அடிக்க வந்தோனு நெனப்பா அவ
அவளுக்தாம்பா கையில பிடிக்க முடியாது அதுக்கப்றோ
ரொம்ப பிகு பண்ணுவா ஒரு சில நேரோ சேரின் பேசுவா ஒரு சில நேரோ பிகு பண்ணுவா
ஏங்கு ரூம்தா அவா மொதல்ல
உம்
அடுத்து ஜோகனூர் அடிச்சி பாக்கனு மெசேஜி போட்டுவுட்ருக்கா அமௌண்ட் எவ்ளோவுனு பாத்துட்டியா வந்திருக்குனு என்னது வளருதா
பத்து முடிச்சது காட்டு
நாளைக் வர இருக்குல்ல அமௌண்ட் எவ்ளோன் பாரு வரு அடிங்க
செரிதா செரி இப்ப நா சொல்ட்டே உள பத்து நிமி சமிட்ட ஆ ஜோட்டிதா வடிச்சா எனக்கு நா அடிச்சே அவளுக்கு பெயி ட்டு அவ அடிச்சா வர்ல அந்தப்பயபுள்ள அதாஅழுதிட்டு இருக்கு என்னட நான் அடி யாருக்கு போ மாட்டேங்கேது ஒ ஒரு மண் நேர
இல்ல அது ஒரு நாள் கழிச்சு அடி ஒர் பத் பத்து மணிக் அடி
இது முடிச்ச வுட்னே அடுத்த அடிக் கனெக்ட் ஆகுதா பா
வந்தா நல்லதுதா
கார்த்திகா மோது ஃபோனே எடுக்க மடக்கு செத்து கித்து எழுதுட்டுா
இத்லே கோ கோயில் கூட ஏதோ சொன்னா அ சொந்தக்காரங்க இருக்க உம் க்கு சொன்ன டா எடுக்க மாட்டே எப்பமாதா எடுப்பே அப்டினா
அங்க இவனையா வாழ்க்கை அடம் கோடையில
யோ தம தேட போா
அடுத்து ஆண்ட்ரு அடிக்கணு ஆண்ட்ருூக்கு கட் ஆயிட்டு கார்த்திகாவும் பேசல ரெண்டு வேருந்தா இருந்தா கரெக்டா ஒரு எட்டு ஒன்ம்பது முடிஞ்சும் எட்டு முடிும்
முடிச்சிட்லா அசால்ட்டா
நாளைக்கு போறே இதா நாளைக் ஒரு ஒரு வார கழிச்சு கழிச்சு அடிச்சிறுச்சு ஆ எப்பனாலு எடுத்துக்கலா எப்பனாலு பிரச்சனை கெடையாது
ஓண்டெலா ஆனங்கி சிறையா இருக்க கூடும் வெக்க வேற அடிக்குமா போன்ல்லாம் ஹீட் ஆயிடு நானு எவ்ளோ நேர தா நோண்ட அப்டின்ருக்கு கடுப்பா இருக்கு
இந்த ஒரு வார போவா அதுக்கப்புற
அ ஆ அந்த ஒரு வார மட்டு எப்டியா பல்ல கடிச்சிட் போ
ஏன்னா திங்கள் கிழம ஃப்ரெஷர்ஷ் டே திங்கள் செவ்வா உ திங்கிக்கிழம இப்பவே இது பண்ணனும்ன ப்ரிப்பர் பண்ண வேண்டியதிருக்கு
ஆமா ப்ராஜெக்ட் வேற சமிட் இப்ப நாம இத அடிச்சு விட்ற வேண்டிதா செர் இல்ல
அதுக்கப்புறோ ஒரு வியாழன் வெள்ளி போ சனிக்கிழமை ச
ஆனா டேட்டு கம்மியானால போடுவா
போது இருக்கு டேட்டு போது நாளை இருவத் நாலு தா ஒன்னுட்டு இருவத்தா
அ இப்ப இப்போ என்ன ஏழு நாள் தா ஆயிருக்கு
நா இன்னு போகவே இல்ல ரெண்ட் நாள் கூட ஆவல ரெண்டு நாளு தா இருவது நாள் போட்டுதாரேண்ட்டா செரி ரைட்டு
எனக்குவே நா வந்தாதா நீ கரெக்டா வரணு இவ்ள நேர இருக்கணு அப்ப தா உனக்கு போட்டு தருவே அப்டின்னா செரி மத்த நேரோ சும்மா உக்காந்து இருக்கான ஒரு மனுஷ ஏதாசு செய் நானு அக்காட கேக்க கா எனக்கு போர் அடிக்க ஏதது வேல குடுங்க ஏதாச்சு செய்ற செரயாயிரு பின்னாடி போறே எங்கேயு விட மாட்டேங்க அடுத்த வாரம் நீப்போ சேர் அப்பதா சொல்லியிருக்காரு அப்டிங்காங்க என்னடா கதையா இருக்கு
ஆ சரி வுட்டாலு வுட்றுவாக சொல்லி இருக்காம்ல வுட்டுருவா
ஆ பின்னே ஆ பின்னா என்னாங்க அப்டி இதுல உக்கார வெக்க மாட்டாம்ல சர்வீஸ்ல உக்கார வச்சிருவா சர்வீஸ்ல வண்டி எல்லா சர்வீஸ் பண்ணுவோலா அங்க ரொம்ப ஹீட்டா இருக்குனு எங்க அதா ரொம்ப அந்த அக்கா சொல்லுவாங்க நீ அங்கெல்லா போனா ஒப்பேர மாட்டா இதோட அங்க ஹீட்டா இருக்கு வேண்டா அப்டிங்கங்க
நீ என்னன்னா அக்கௌண்ட் பாக்க போறக்கான்னுட்டு டக்குன்னு அக்கண்டண்டுக்கு போயி
அதுவு எதுவு காட்ட மாட்டானுகனு நெனைக்கே என்னால சொல்லி தர மாட்டேங்கறங் ம்
ஒரு மாசத்துக்கு எவனுமே இப்டி உ வுடமாண்டங்க ம் நா சொன்னா ஜேரி அப்டின்ட்டு விடுவோ
ம்ஹூ
நா ஏகப்பட்ட பேரு இந்தாட்டி இன்டன்ஷிப்ல இருக்கனுவுலே லிங்கிடின்ல நெறைய பேர் போட்டு விடுத்தாங்க வேற காலேஜில இருந்து
தடியா இன்ஜினியரிங்கா
இன்ஜினியரிங் ஆமா
ஒண்ணா கஷ்டல்ல எவ்ளவு பேர் இருக்காங்கல்லா இன்ஜினியரிங்ல
தெறந்திருக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு தொடங்கும்போ நம்மளுக்கு இன்டென்சிப் வெக்கே
ம் கம்பெனியு பாத்துர மாட்டா அவ தேடி அலையனு இன்ஜினியரிங்லா நம்மளே இந்தாளவு தேடி அலைஞ்சு ஒண்ணு கெடைக்கல போங்க அவனு சென்னை போய தா ஆகணு ஒன்மன்த்தா இருந்தாலு சென்னை கெளம்பி போறேன்
சென்னை போனா கொஞ்சோ மூளை தா அனுபவம் கெடைக்கு
ஆமா
ஆனா அங்க இதோட மோசோ வெயிலு ரொம்ப அடிக்கு தண்ணி நல்லா இருக்காது சாப்பாடு நல்லா இருக்காது
எதுமே நல்லா இருக்காது கூட வே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க எல்லா செரியதா பேச்சுத் தொணைக்கு இருக்கே தனியான செத்
அப்பனாலு பிஜி எடுத் சி வேலை முடிஞ்சு கரெக்டா அங்க வர்ற மாரி எல்லாரு அங்க வர்ர மா மாரி நல்லா இருந்தா நல்லா இருக்கு
ஆமா ம் ம்
ஹாஸ்டல் அப்டின்னா கரட்டா இரு
இந்த மாரித்தாய் ஒரு ஹாஸ்பிடல வந்து எடுத்தாங்ல்க இல்ல கோயமுத்தூர்லதான் பி ஜி எடுத்திருக்காலா
அப்டியா எப்ள்ளே வுட்டா ச்சி வீட்டுல விட்டா
அவங்க வீட்டுலல்லா வுட்டாங்கன்னு நெனைக்கே போங்க அப்டின்னு சொல்ல
அந்த இதுவே சம்பளத்துக்கு தானே
ஆமா சிக்ஸ் தௌசண் எதோ போட்ருந்ததுல
எல்லாத்துக்கு
பரவால்ல எட்டாய்ரோ
ஆ என்னன்னு எடுத்துக்குலானா பினான்ஸா எடுத்துக்கிடனுமோ ரெண்டு இது
தெர்ல நான் ஒன்னு கேக்கல
அதுலே போட்ருக்குன்னா அதா எடுத்திருக்காணுவோ
ம்
கம்பெனி அது
ஒன்னு தெர்ல ஒன்னுமே கேக்கல
பார்த்திபனா எங்க இதுலா சொன்ன மாரி ஏன்குழுதுல அவா பேர் பாத்தனே கேக்கணு கேக்கே பெறவாட்டி பேசுற
பேரு கேளு
மெசேஜிலதா கேக்கணு பார்த்தி எங்க இதுதா
ம்
எத்தன் நிம்ஷோ இருக்கு நான் சைடங்குள்ள கட் ஆய்டு அதா அமுக்காம அப்டியே வச்சிருக்கே
ம் இன்னு எட்டு நிம்ஷோ
எட்டு நிம்ஷோ ஆய்ட்டா
ஆனா ஃபஸ்ட்டு இயர்ல ஃபஸ்ட்டு செம்தா நல்லார்ந்ச்சு தெரிமா அப்ப அப்ப பீ டி உடுவாங்க
முன்ச்சு ஆமா
இன்னோரு
சுகனியாக்கு ஃபோன் அடிச்சேன் இதுல பேசுனே இவன் சரவின் எம்பருவா
யாரு சீனி தான இன்னு அவன் அவுளுதா ஒர் பேச்சுதா
இந்த ஒரு மூணு நாள்ல தாரணன்னா மூணு நாள் தாண்டி ஒரு ரெண்டு வாரோ ஆய்ட்டான் ஒரு வாரோ ஆய்ட்டா
ரெண்டு வார ஆ
இந்தா தாரன் சொன்னானா அதோடு சேரின் முடிஞ்சுதா
அவன பாத்தலே இப்பதா குரூப்ல போட மாட்டிங்ன்கா பாரு நம்ம எவனோ சொல்லிருவோ அப்டின்ட்டு இல்ல சொல்ட்டோன் அவனு தெரிஞ்சிருக்கு சும்மா சும்மா அவன குடிஸ்ட்டே அலைறான் அப்டின்னு ஆ
ஒங்க ரூம்தான அவன்
இல்ல இல்ல இந்த குளக் ஓரத்துல போடுவான் தெரிமா இந்த சும்மா சும்மா கோட்ரு அடிஸ்ட்டு ஆ ஆ அதா மதன்னு சொல்லிருப்பான் நல்லா குடிஸ்ட்டு அலைதா நீ கேளு கேளுன்னு இப்பதா போட்றதுல்ல ஆனா குடிக்காமையா இருப்பான்
அதெல்லா குடிப்பான்
டெஸ்ட் அன்னைக்கு அப்பதான் டெஸ்ட் எழுதிட்டு போறோ மத்தியான அப்புறோ போறான் அப்போதா வீட்டுக்கு போனமார்ருக்கு பேக்ல வச்சு போட்ருக்கான் என்னடா இவன் ம் காலக்கே
இவுளோக்குல்ல அவனுக்கு என்ன இதுன் தெரிய மாட்டுக்கே
டெஸ்ட் அன்னைக்கு போடுதான் டெஸ்டுக்கு முந்துனாலு போடுதா துட்டு எப்டிதா வருதோ
இதுக்கெல்லா எப்டி வருதுனு புரியல எனக்கு
ம் சம்பளோ கம்மின்தா சொன்னாங்க நெனைக்கிறே
ச்சா இ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அவனுக்கு கூடதா வ ச்சிருப்பா அவ யூ ஜி ல இருந்தே அங்கதா வேல பாக்கறா அவ
கரெட்டு ஆமா எப்டியு டிப்ஸு கிப்ஸு நெறைய வருன்னு நெனைக்கே
அதுவு அது மெயின் பிராஞ்சி கூட்டோ
ம் ஹும்
அவுனுக்கு இது அப்பா அம் இல்ல அப்பா அம்மா இல்ல தனியாதா இருக்கானோ
தனியா ரூம் எடுத்துதா இருக்காங்க அங்க மதன் கேட்டா அப்டிதா சொல்லுதா எதா அங்க வீட்ல சண்ட போட்டுட்டா அப்டின்னு
அதா விஸ்
என்ன பண்றா ம்
நா அடிச்சா நா அடிச்சாலு எடுக்க மாண்டா அப்டின்னா
மதன் அடிச்சுட்டே இருந்தானா எடுக்கவே இல்லையா ஆ
சுகன்யா சொன்னா நா அவ அடிச்சா அவ எடுக்க மாண்டா அவனுக்கு ஃபோனே அடிக்க மாட்டே அப்டின்னா உனக்கு
அப்பறந்தா நா பண்ணா
என்ன அட்டன் பண்ணா தெரியும்லா
ம் அட்டன் பண்ணாத ஒரு நிமிஷோ இரு
பண்ல பண்ல
என்னைக்கி சுகன்யா வீட்டுக்கு தெரியுதோ அப்போ பொளக்க போறாக
தெரியாது தெரிஞ்சுதுனா ஜோலி முடிஞ்சுது
ம் உடனே எனக்கு அடிச்சுருவா ஆனா ஆமா இந்தப் பய ஒரு ஒரு நிமிஷோ எடுத்தான்னா ம்
நீ அடுத்து இ இவ இவகிட்ட பேசுனியா சுகன்யாட்ட
ஃபோன் அடிக்கல பிசி பிசின்னு வந்துச்சு பாண்டியு பிசின்னு வந்துச்சு ரெண்டு பேரு பேசிட்ருந்தாங்கனு நெனைக்கிறே
அது ரெண்டு பேசிட்ருப்பாகருக்கு
ஏ சாப்ட்டாச்சா எப்டி
நா சாப்டாச்சு வந்தோன்னே சாப்ட்டாச்சி
இல்ல இப்பதா
தயிர் சாதோ வெச்சு ஜம்முனு அப்பளம் பொரிச்சி கூலிங்கா இருக்கு
ஆமா ம்
இன்னைக்கி ஒன்னு சரவணா ஸ்டோர்ல சாப்ட்டே பாரு பிரியாணிண்ட்டு ஒன்னு
ஆ தை தெண்டத்துக்கு நூருவான்னு நெனைக்கே
நீ பா அழகா அங்க வேலம்பாளையத்துல அந்த இதுல வச்சிருந்தா நீ சாப்ட்டீங்களா எப்டி வேலம்பாளையத்துல
ஆமா நீ யேன் வரல நாங்கூட கவுதம் கேட்டா போறன்ட்டா அப்டின்ட்டாங்க ம் நாங்க இங்கதா வருவாம் போல அப்டின்னு நெனச்
ஏற்கனவே சொல்லாம வந்துட்டே
ஆமா அவனு கூப்ட்டு சொன்ன மாரி ஒன்னையு ஃப்ரியா உட்றான்னே
இது நா ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஆடனம்னா தூக்கிற கூடாது விசி
ஆமா தர மாட்ட அப்றோ அதா நானே அமைதியா இருக்கேன் என்ன உடுங்கடா சக்திய கேக்கற வரைக்கும் அமைதியா இருக்கே ம்
அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீடமா உட்டு மாட்டிக்க கூடாதுன்ட்டு அப்டே உட்டன் போய்ட்டன்
ம்
எங்கத உட்டிங்க
அங்க தா மேலபாளையத்தில அதே லைன்ல எங்கயோ ஓரத்துலே வச்சினுருந்தானு
பிரியாணியா
ம்
அப்ப அந்த சைடு தள்ளுவண்டி வச்சிருப்போன் இல்ல அதான நல்லா இருக்கும் பாய் தா வந்து குடுத்துருணும்
எனோத் டே பதிமூணு நிமிஷம் தாண்டி போயி
பதிமூணு போதா
ஆமா கட்டே ஆவலடி செரி வக்கறன் எவ்ளோன் பாப்போம் ஆஹ பேசி அதுலா இல்ல ஏற்கனே பேசனு அப்டி ஒரு ரெண்டு செகன் அஞ்சி செரி செரி பாப்போ